ஆ சொல்லு கேட்குதுங்களா ஆ சொல்லுங் சொல்லுங்
ஆ செரிங்க மே நா ஒரு இது கேக்கவா உங்கிட்ட
ஆ சொல்லுங்க இத ஆல்ரெடி நா பேசிருக்க தான
ஆமா ஆமா பேசிருக்கோ மேடம்
சொல்லுங் சொல்லுங்
ஆ நா வந்து என்ன கேக்கறனா இப்ப வந்து மரங்கள்ல கேக்கற நானு இப்ப வந்து வாழ மரமே நம்ம வந்து எக்ஸாம்பிள்கு எடுத்துக்கலா
ம் ஓகே
கே இப்போ வந்து நெறைய மரங்கள் இருக்கு ஆனா நெறைய மரங்கள் வந்து நெறைய பலன்களத் தரு ஆனா வந்து வாழ ம ரம் வந்து என்ன பலன் தரு அப்டின் உங்களுக்கு வந்து வாழ மரத்துல எவ்ளோ விஷ்யோ உங்களுக் தெரிஞ்சிருக்கு அதுல எவ்ளோ பலன் இருக்கு எந்தெந்த பாட் ஸ்லா நம்ம யூஸ் பண்றோ வாழ மரத்தல அப்டின் சொல்றீங்களா பலன் மீன்ஸ் நம்ம வந்து நா எப்டி கேக்கற அப்டினா சாப்பற்றது செரி அத வந்து நம்ம சில விஷ்யங்களுக்கு யூஸ் பண்றது செரி அந்த மாரி எல்லாமே அந் அ கம்ப்ளீட்டா சொல்லுங்க உங்களு தெரிஞ்ச வரைக்கூ
நம்ம வாழ மரொ வாழ மரோ மேரி நம்ம வேற எந்த மரத் திருப்பி நம்ம பயன்படுத்த முடியாது எக்ஸாம்க்கு நெறயாவே சொல்லலா நீங்க ஃபஸ்ட்டு அத அத ஒரு வாழ மரமா நடுவீங்க மரமாதா மோஸ்ட் ஆஃப் அத நட முடியூ வேற எப்டியுமே அத நட முடியாது ஒரு வாழ மரமா நம்ம நட்டு அது வளரூ போது அதனோட எல நம்ம யூஸ் பண்றமா சாப் பட நீங்க நெறைய பாத்திருப் எங்க கிட்ட நெறயா கடையிருக்கே நெறைய எடுத்து கடையில மண்டபத்துல வேற எத்னா கெட்ட நிகழ்ச்சி ஒரு நல்ல நிகழ்ச்சி கேக்குதுங்ளா
ஆ கேக்குதுங்க மேடம் நீங்க பேசுங்க கேட்டுட்டுதா இருக்கோ ம்
கெட்ட நிகழ்ச்சி எல்லா நிகழ்ச்சிக்குமே நம்ம ப சப்போஸ் நம்ம வீட்ல யார்ன ஒரு விருந்தாளிங்க வந்தா கூட நம்ம வாழ வோண்டா தா யூஸ் பண்ணுவோ ரெண்டாவது அதனுடையப் வாழ அது அது அதுக்கு மேல க்ரோத் ஆகி அது வாழம் வாழ மரமா ஆகி அப்பறோ அதுல இருந்து பழ வரும்போது அந்த பழத்த நம்ம சாப்ட யூஸ் பண்றோ பணானா பணானாவா யூஸ் பண்றோமா அந்த தோல் நம்ம பணானா சாப்ட அந்த தோல் போட்டோட்னே அத மாடு சாப் படுது ஓகே ஹலோ கேக்குதுங்களா அந்த அந்த பணானாவ நாம சாப் ட்னே அந்த பணானாவுடைய தோல் வந்து யூஸ்வான மாடு சாப்பிடுது மாடு கொஞ்சொ யூஸ் ஆகுதுங்களா
ம் ம்
அப்புறோ வந்து அந்தப் வாழம் வாழப்பழம் சாப்ட்டு முடிச்சோடன்னே வாழக்கா வருது வாழக்கா சில சில மரத்துல வாழப்பழமா இருக்கூ சில மரத்துல அப்டியே வாழக்காயா எடுத்துப்பாங்க பெரிய பெரிய வாழக்காயா எடுத் து வாழக்காய எடுத்து பஜ்ஜி போட ஆ சம் பொரிக்கிற்துக்கு அதுக்கெல்லா யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து அதனுடைய வாழப்பூ வாழப்பூ வந்து அவ்ளோ நல்லது ஒடம்புக்கு வாழப் பூ வத்து வ வடப் போடுவாங்க அப்படினா பொறிச்சி சாப்பிடுவாங்க கூட்டு பண்ணுவாங்க வாழைப்பூ யூஸ் பண்வாங்க அதுக்கப்புறோ அது உள்ள வாழ அதுக்கப்புறோ அதனுடைய ஆயுட் காலோலா முடிஞ்சு அது உள்ள இருந்து வாழ தண்டு யூஸ் பண்ணி நம்ம எடுத்து சாப்பிட்லா உள்ள வாழை தண்டு தெரியுங்களா உள்ள ஒரு நாலஞ்சு லேயர் எடுத் ல்லா வாழத்தண்டு வரூ அந்த வாழை தண்டு எடுத்து நம்ம பொறிச்சு சாப்பட்லா அது அவ்ளோ நல்லது ஒடம்புக்கு வாழ தண்டு முடிச்சிட்ட வுடனே அதனுடைய ஃபுல் பகுதியுமே இப்ப க்ளோஸ் ஆயிடுச்சு அடிப்பகுதி மட்டுந் தா இருக்குதுன்ற பட்சத்துல அப்படி தோண்டி விட்டுருவாங்க நீங்களா பாத்துருப்பீங்க உங்க ஊர்லயெல்லா தோண்டி விட்டுருவாங்க தோண்டி விட்டுருவாங்க ‌அது தோண்டி விட்டுருவுட்னோ தண்ணி சொரக்கூ அந்த தண்ணி அந்தமேரி சொரந்த வுட்னே அந்த தண்ணிய நம்ம எடுத்து குடிக்கும்போது வைத்த ஸ்டோன்னாருக்கோ உருவாகுது பாத்தீங்களா தண்ணி குடிக்காம ஸ்டோன் உருவாகும் வைத் த்ல அவங்களா அத குடிச்சா அதூனா அவ்ளோ நல்லது நார்மலா நம்ம நார்மல்ஸ் பீப்பிள் கேர்ள்ஸ்லா நல்லா குடிக்கலா அவ்ளோ நல்லது ஒடம்புக்கு
ம் ம்
அப்டி யூஸாகூ இந்த மாதிரி பல்வேறு வகையா யூஸ் ஆகூ வாழமரோ அப்புறம் வந்து அந்த வாழ இது எல்லாமே முடிச்சி அது எதுவுமே பண்ண முடியாதுன்ற பட்சத் துல அதனுடைய நாறு வந்து நெறையா அந்த கீத்துக்கட்ட அந்த மாரிலாம் நெறைய யூஸ் பண்றாங்க அந்த மாரி வாழ மரம் மாரி வேற எந்த மரமும் வராது நம்போ நாட் சொல்லலா
ஆமா ஆமா மேடம் அதுக்குதா மேடம் சில இதுலாம் கூட சொல்லுவாங்க பாருங்க புக்ஸ்லலாம் கூட
து டென்த் லெசன்லல்லா இருக்கு நறையா பயாலஜி படிச்சிருந்தா மோஸ்ட் ஆஃப் நெறைய பேருக்கு தெரிஞ்சுருக் கும் டென்த் லெசன்ல டுவெல்த் லெசன்லலாம் இதுல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட்
இப்போ ஏதாவது ஒரு கல்யாணோ அப்புடின்னா அத எக்ஸாம்பிள் கூட எப்டி சொல்லுவாங்கன்னா வாழையடி வாழையா அப்டிதான் மேடம் சொல்லுவாங்க ஏன்னா வந்து வாழ மரம் போல இருக்கணும் அப்டின்றதுக்காக அந்த மாரி சொல்லுவா அதனால அது ரொம்ப நமக்கு வந்து
அ இன்விடேஷன்ல நெறையவே வாழ மரலாம் ஒரு எக்ஸாம்பிளா போட்ருப்பாங்க ஏன்னா அந்த மாரி குரோத் ஆகணும் நெறைய நம்ம நம்ப சடங்கு நம்ம நாட்ல ச நம்ப ஊர்லேல்லா சடங்கு கல்யாணோ ஒரு கெட்ட நிகழ்ச்சி எது பண்ணாலும் வாழை மரந்தா முன்னிலையில இருக்கு
ஆமா மேடம் உங்களுக்கு நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லா நெறைய தெரிஞ்சிருக்கு மேடம் இப்போ வாழ மரத்துலே வந்து அ இன்னொரு விஷயம் கூட இருக்கு மேடம் இந்த இந்த இது கூட சொல்வாங்க இந்த கடவுளுக்கு படைக்கிறதுக் கூட வாழப்பழந்தா வச்சி படைப் ப்பாங்க அப்டின்னு சொல்லிட்டு ஹலோ கேக்குது மேடம்
ஆ கேக்துங் ஆ சொல்லுங்க சொல்லுங்க
இன்னொரு விஷயோ வந்து எனக்கு தெரிஞ்சது என்னன்னா அது ஒண்ணு சொல்லட்டுமா நானு இந்த
வா வாழைப்பழம் இருக்குல்ல அது வந்து அ க்கறாங்க அது ஏன்னா அது அதுலதான் வந்து இந்த விதையே இருக்காது ஏன்னா வந்து எல்லா பழத்துலமே வந்து விதை இருக்கு அந்த விதைய போட்டதுக்கப்புறோ அத வந்து திரும்பி எப்புடியும் யாரோ ஒருத்தங்க சாப்ட்டுட்டுதா அத விதையா போடுவாங்க அதனால அந்த பழத்தலாம் வச்சு படைக்க முடியாது கடவுளுக்கு புதுசா ஒரு விஷயம் படைக்கணும்னு சொல்ட்டு வாழைப்பழத்த வச்சு நாம படைப்போ
ஆனா நீங்க ஏ இருந்தாலும் நீங்க உள்ள பாத்துருக்கீங்களா கருப்பு கலர்ல ஒன்னு இக்குங்களா அப்ப அதல்லா என்ன சொல்வாங்க
பட் ஆனா அது வந்து விதை கெடையாது மேடம் அது வந்து வாழப்பழத்தோட நேச்சர் அது இயற்க் கையான விஷயோ ஏனா நம்ம
இந்த நியூஸ் எடு
நீங்க அதா நீங்க சொல்லுங்களே இப்ப வந்து நம்ம அந்த வெதைய போட்டு வளக்குலால்ல அப்ப வாழ வாழ மரத்த
ஆ ஆ இல்ல இல்ல நா அது நா அது வெதன்னு நா சொல்லல அது உள்ள அது இருக்குமே என்னதுன்
அதா அதா ஆனா அது வந்து வெதையா நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோ அது வந்து அ ஜஸ்ட்டு இந்த வாழ மரத்து வாழைப்பழத்துல இருக்க நேச்சர் அது இது வந்து ஒரு நல்ல விஷயோ இல்ல மேடம் இந்த மாரி வாழப்பழோ
ஆமா ஆமா ஆமா இது ஒரு மா ப்டி நம்ப முடியாத ஒரு சில விஷயலா இருக்கும் பாத்தீங்களா அதுல இத் துவு ஒன் இந்த மாரி நேச்சுரல்னா இப்புடில்லா இருக்கோ
இப்ப வாழ‌ மரம் வளக்குணும்னா அந்த தண்ட மட்டும்தா பொச்சி வளப்போம்ல கரெக்டுங்களா
ஆமாம் வாழ மரோவளக தண்ட பொதைக்கோ அது ஒரு மரமாவே தா நம்ம எடுத்
மரமாவே நம்ம பொதச்சது கெடையாது நம மா சடார்டிங்ல சொல்லு போதே நா கேட்ட
இல்ல இல்ல நா மரமாவே நா சொல்ல சின்னதா அதனுடைய
சின்னதா அந்த மா அது வந்து அப்படி கெடையவே கெடையாது மேடம் எப்புமே தண்ட தா வந்து பொதைப்பாங்க அதுலந்து தா ஒரு ஒரு கிளையா வந்து ஒரு ஒரு மரமா வரு ஓகேங்களா ஆமா மேடம் ஓகே ஓகே வேற ஏதாவது இந்த மாரி ஸ்பெஷலா மரத்த பத்தி உங்களுக்கு பேச ஆர்வோ இருக்கா மேடம்
ஆ பனைமரம் பனைமரம் கேள்விப்பட்டுருக்கீங்களா
சூப்பர் மேடம் இதுதா முக்கியமான பேசியிருக்க வேண்டிய மரம் நம்ம நாட்டின் தேசிய மரமே மே வந்து பனை மரம்தா மேடம்
ஆமா ஆமா பனை மரம் வந்து ஒரு சிறப்புமிக்க ஒரு மரம் அது
ம் ம் அத பத்தி ஏதாவது நீங்க பனை மரத்த பத்தி சொ
யே நீங்க சொல்லி நா கேக்கனுனு நெனைக்கிற ஏன்னா வாழமர பத்தி நா சொன்ன
ஓகே ஓகே மேடம் ஓகே மேடம் பரவால்ல நா சொல்ற ஏன்னா வந்து எனக் இவ்ளோ இன்ஃபர்மேன் தெரியாது பட் எனக்கு தெரிஞ்சளவுக்கு
எனக்குமே ஒரு ஒரு சில இன்ஃபர்மேஷன் தா தெரியு ஆனா அது தே த்தி மரோ அதோட சிறந்தது அதலா படிச்சிருக்கோ அவ்ளோ ஞாபகல்
எப்படின்னா வந்து இப்ப பனை மரம் இருக்குல்ல மேடம் அது வந்து அதுல இருந்து வந்து நமக்கு வந்து கல்லு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கெடைக்குது அந்த கல்லு வந்து பாத்தீங்கன்னா னா அது வந்து நமக்கு ரொம்ப ஆரோக்கியமானதுனு சொல்லுவாங்க நெறைய நோய வந்து குணப்படுத்தக்கூடியதுன்னு சொல்லுவாங்க அதாவ வந்து எந்த ஒரு விஷ முக்கியமா இருந்தாலும் அது ஒரு அளவோட இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு நல்லது இதுவே அந்த கல்லையே வந்து இன்னும் அளவுக்கு மீறி நம்ம குடிக்கும் போது அது வந்து நமக்கு போதையை ஏற்படுத்தி நம்ம ஒடம்புக்கே வந்து கெடுதலா மாறிடு பட் ஆனா அத அளவா குடு நேத்து வந்து பாத்தீங்கனா இந்த திருமணமான பெண்கள்லா வந்து ஆ கர்ப்பமா இருப்பாங்கல்ல அவங்களுக்கு வந்து பேபி பொறந்ததுக்கப்புறம் கூட அவங்களுக்கூட இந்த க இது கல் இந்த பதனிலா அப்டிலா கூட சொல்லுவாங்க அந்த விஷ்யோ அது குடுப்பா அது வரும் அந்த மரத்துலருந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகை தீபம் இருக்குல்ல இந்த கார்த் திகை தீபம் வந்துச்சுன்னா சின்ன பசங்கல்லாம் போயிட்டு அதுல வந்து ஒரு காய் ஒண்ணு வந்து வரோ அந்த மரோ இருக்குல்ல எல அதுலருந்து ஒரு காய் வரும் மேடம் அது அது வந்து நம்ம நாங்கல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்ன பண்ணுவோனா இப்ப பனமரம் எங்க இருக்கு அதுக் கீழ வந்து அந்த காய் கொட்டிட் கடக்கான் சொல்ட்டு அந்த காயல்லாம் பொறுக்கிட்டு வந்து இந்த மாரி அத வந்து என்ன பண்ணுவோம் இந்த பவுடர் மாறி பண்ணுவோம் மேடம் இந்த கார்த்திகை தீபம் நீங்க பாத்திருப்பீங்கன்னு நெனைக்கி அந்த கார்த்தி சுத்துரத்துலாம் ஆ அந்த உ உம் அதெல்லா வந்து சிம்பளா வந்து நெறைய பேர் கடைகள்ல வாங்கிறாங்க நாங்கள்லா வந்து அப்பல்லா என்ன பண்ணுவோனா அத வந்து எடுத் துட்டு வந்து ஆ என்ன பண்ணுவோ ஒரு பள்ளம் தோண்டி அதுல சுட்டு என்ன பண்ணுவோ பொர்ச்சுருவோ அதுல நல்லா அடுப்புல போட்டு அத சுட்டு அந்த பள்ளத்த பொதச்சுட்டு அந்த ஓல ம
ஹலோ ஹலோ உங்கள் டவர் இல்ல நெனைக்கிறே ஹலோ டவர் இல்ல ஹலோ இல்ல இல்ல மேம் கேக்ல
இப்ப கேதுங்ளா
ஆ இப்பக்கேக்குது இப்பகே
ஆ ஆ செரிங்க மேடம் அதா மேடம் எ த்தா அந்த மார்னா உங்ககிட்ட என்னா சொன்ன வந்து எங்களுக்கு இந்த மாரி துணில கட்டி அரச்சி ஆ காத்தி திபத்துக்கு சுத்தி குடுங்க அப்டின் சொல்ட்டு கேத்தோ அப்றோ அவுங் அவுங்க எங்ளுக்கு அந்த மாரி பண்ணி குடு ப்பாங்க அப்பல்லா தீபத்துக்கு மூண் நாள் தீபம் இரு அந்த க்குமா அந்த மூண் நாளுக்குமே ஒன்னு ஒன்னு ரெடி பண்ணி வச்சுகிட் டு அப்ப ஒன்னொன்னா நாங்க வச்சி சுத்துவோ அந்த மாரி சில குழந்தைகளுக்கான ஒரு சந்தோஷமாவு அது தருது நெறைய பலன
ஆமா
அதுக்கப்புறம் பாத்தீங்கனா இந்த ஆ சொல்லுங்க மேடம் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க
அதனுடைய ஆயிட்காலொ அதிகொன்னு சொல்வாங்க ஆனா ஞாபகல்ல கவுண்டிங் டேஸ் தெரில
அதுனோட
ஆயுட் காலொ அதிகொனு சொல்வாங்க ஹலோ ஹலோ கேக்குதுங்ளா டவர் இல்ல
கேக்குதுங்ளா மே
ஆ உங்குளுக்குதா எதோ டவர் பிரச்சன நெனக்கிறே ஆ ஆ கேக்கு கே
ஆ இடைல இடை
ஆ ப்ரேக் ஆகுது ப்ரேக் ஆகிது பரேக் ஆகிது
ஆமா ஆமா மேடம் சேரிங்க மேடம் இப்ப கால நம்ம நெக்ஸ்ட்டு கால்ல கண்டிப்பா நெக்ஸ் ட்டு கால்ல கண்டிப்பா பேசலா நா கட் பண்றே மேடம் நீங்க ம் அல்